கேக்க கேக்குதா கேக்குது இந்த காலு கிட்டத்தட்ட உனக்கு மத் யனம் பேசின்னில்ல
ஆஹா அஹ அஹ
க்கப்புறோ ரெண்டு காலு சரியாவே இல்ல அதுக்கப்புறோ இப்பதா எடுக்குது உம் என்ன வண்டிங்க பிசியோதரபிஸ்ட்லா வந்துட்டு போயிட்டா ட்டாங்குல
ஆஹ வந்துட்டாங்க வந்துட்டு போயாச்சு உம் பசங்க எங்க படிக்கிறாங்க அது டியூஷன் போயிருக்கு பெருஸ் து அத கூப்ட இது போயிருக்கு சிறுசு
ஓ சரி சரி சரி ம் சேர் சேர் சேர் செரி ம் வேறன்ன ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன பண்ணீங்க ம்
பசங்கல்லா என்ன பண்ணிட்ருக்காங்க
பையன் சின்சான் பாத்திட்ருக்யா பொண்ணு ஸ்நாக்ஸ் ஷாப்ட வெளில போயிடுச்சு
ஸ்நாக்ஸ் சாப்ட வெளில போய் ச்ச அவுங்க அப்பா கூட போயிட்டாளா செரி செரி ஓகே ஓக்கே உம் என்ன சத்தோ எப்
அது அப்டித்த இருக்கு எங்க வீடு அப்டித்த இருக்கு இன்னொரு ஒன்ற மாசத்துக்கு அப்டித்தா இருக்கு அதெல்லா கண்டுக்க கூடாது ஒன்ற மாசோ
த கரெக்ட்டண்ண வச்சிருப்பியோ
அஹ் நாட்கள் வினாடிகள் செக் கேண்டு கூட எண்ணிருக்கு
செரி செரி
நாட்கள் வினாடிகள் செக்கண்ட்டு கூட ன் இது பன்னிட்ருக்கோ எப்ப ட்ரைன் புக் பண்ணலான் வெயிட் ட்டிங்லருபோ முடிஞ்ச அடுத்த நொடி புக் பண்ணு ட்ரைனு கேட்டா கேட்டுட்டு போரா அதுக்கெல்லா பயப்படுறதே இல்ல நாலாப்ப பயெ மரியாதே குடுக்றது இல்லையே மரியாத குடுத்தாதனே நா பயப்படுறது கேட்கறது
அடிப்பாவி
மறியாதயே கொடுக்கறதில்ல இப்பல்லா போடி பாரு ஏனா பண்ற அக்கறமோ அப்டி
ஓ
ம் பன்ற அக்குறுமோ அப்பேர்பட் தக்குருமோ இது பண்ற அக்கிரமம்லா வெள்ல சொன்ன அசிங்கோ எனக் இப்டியே உட்காந்துரு எந்திரிச்சி போகாத
சேரி சேரி ம்
ஙலா லைஃபக் தல்றோம்னா எங்களுக்குலா அவார்டு குடுக்கணு
ம் ஓகே ஓகே ம்
இங்க நெலம
பண்ணு பண்ணு உ இஷ்டோ ஒண்ணு பண்ணு என்னனாலு
து அதெல்லா சொன்ன நீங்களலா நீலா அது பண்ணறதெலா சொன்னேன்னா நீல்லா தெய்வம் டியா நீலான் தெய்வோ நீ தெய்வோ நீ இப்டி பண்ணிக்கிட்டாவது போரு போட்டுக்கிட்டுருக்க அப்டின்னு சொல்லுவீங்க
ம் யாரு பாத்து வெச்ச மாப்பிள்ளை இது யாரு பாத்து வெச்ச மாப்பிள்ள
எங்க என்னைய வளர்த்தவிங்கதா எத் எதையு மே விசாரிக்காம இது வந்து அக்மார்க் மென் ட்டல் அப்ப இருந்தே பிபோர் டுவெல்வ இயர்ஸ்கு முன்னாடி சந்தே வந்து இது அக்மார்க் மென்டல் இது இதுக்கு இது இப்ப இருக்கும்ன்னு தெரிஞ்சுந்தா நாம் கல்யாணமே பண்ணி வந்திருக்கு
பண்ணிருக்கவே மாட்டேன் சரி விடு இனிமே பேசி என்ன பிரயோஜனம்
இல்ல இப்ப என்ன பயம் வந்துச்சுன்னா இது ஹெரிடிட்டில இருக்கு அப்படின்னா இது ஹெரிடிட்ட இருக்கு அப்படின்னா ஆ நமக்கு கஷ்டம் தானே
ஏ நீ பேசுறது கேட்கவே இல் ல கொஞ்சம் நல்ல
இல்ல இல்ல இது இப்ப குரூப் கால் வந்து ஒரு கால் கட் பண்ணல கட் பண்ணல இப்ப கேக்குதா அதான் சொல்றேன்ல்ல இது வந்து ஹெரிடிட்டில இருக்குமோ அப்படிங்கற ஒரு பயம் எனக்கெல்லாம் உண்மையிலே
ஓ சரி சரி சரி உம்
லாம் அந்த மாரி பயம் வந்துருச்சு இவங்கல்லா எப்படி ஹேண்டில் ப பண்றது நாங்க சைக்காட்டிஸ்ட் போனோம்
இன்னும் கொஞ்சம் சத்தமா பேசேண்டி
அவங்க கேக்கல இவங்களை எப்படி ஹேண்டில் பண்றது ண்ணு கே்கறதுக்கு நாங்க சைகாட்டிஸ்ட் இரு போனோ
போணுமா ஆஹ் போனியா அடிப்பாவி
கே டிஸ்டப் போய் பார்த்துட்டு வந்தோம் அப்புடியும் எங்களுக்கு க்க அந்த பேஷன்ஸ் இல்ல எங்களோட பேஷன்ஸ் லெவலையே உங்க ல்லாம் சோதிக்கிறாங்க
ஆஹ்ஹ யப்பா ஆனா நீல்லாம் அவளோ அவ்ளோ அமைதியாதா இருப் ப அந்தளவுக் க்லா நா இது பண்ண மாட்ட
நா வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியில இருந்தவுங்க எத்தனையோ பேர பாத்திருப்போ புரியுதா எங்க பெரியப்பால்லா எங்க பெரிப்பாலா கீழ விழுந்து இடுப்பொடஞ்சி ஆறு மாசோ இருந்தாரு சிங்கிள் ஹேண்டடா நா பாத் தே சின்ன பிள்ளைல
ம் ம்
அவருக்கு அவ் ளோ வேலையூ நா பாத்தே அப்டிலா பாத்தவ எனக்லா எவ்ளோ பேஷன்ஸ் இருக்கூ யோசிச்சுப்பாரு என்னோட பேஷன்ஸ் லெவலே இது சோதிக்குது
அது எல்லாமே அப்டி தாண்டி ஆ ஆஃப்டர் மேரேஜ் அப்டிதா ஆகூ ம்
அதாவது எல்லா பாடில வந்து எல்லா இதுவூ இருக்கு எல்லா மிஸ்டேக் இருக்கு ஒடம்பு குள்ள ஆஹக்ஷ என்னென்ன வியாதி இருக் கோ அதெல்லாமேருக் கு ஆ யூரின் கண்ட் ட்ரோல் போயிட்ச்சு
அப்டியா
ஆமா ஆனா நா டயாப்பர் போட்டுக்க மாட் டே ம் டயப்பர் போட்டுக்க மாட்டே ஒரு ஓரமா இருக் குடுக்குற ஒரு அட்டாச்ச்டு டாய்லெட் பாத்ரூமோட இருக்க ரூமுல இருக்க மாட்டே
ம்
ம் இருக்க மாட்டே நட்டு ஹால்ல தா இருப்பே நைட்டு தூங்கி எந்திருக்கும் போது ஹால் புறோ மூத்திர மேஞ்சி வச்சுருவே
அய்யய்யோ யாரு
யாரு சொல்லு கரெக்ட் டா சொல்லு ஆஹ் எம் ஐ எல்
அதா ஓகே ஓகே உம் உம்
அத வந்து நா ரெகுலராக காலயில ஃபைவ் ஓ கிளாக் எந்திரிச்சா அதெல்லா க்ளீன் பண்ணிட்டு நா கிச்சனுக்குள்ள போய் எல்லா வேலையு பாக்கனு ரெகுலராப் பண்றோ அப்டின்னா கோவ வரும்மா வராது அவங்களுகலா
ஆமா கண்டிபா
ஆஹ்
ஹம்
அததா இப்ப நடந்துட்ருக்கு வீட்டுல அதுக்குத்தா இப்ப ப்ராப்ள போயிகிட்டுருக்கு அது மட்டு இல்ல குளிக்கிறது வந்து பத்து பத்து நாளைக்கு ஒரு தடவதா
ஐய்யய்யோ
ஸ்மெல்லுனு வச்சுக்க மெல்லு அதாவது ட்ரெயின்ல ட்ரெயின்ல டிராவல் பண்ணியிருக்கீள நீ பப்ளிக் டிராவல் ட்ரெயின்ல அந்தது
என்னத்த இல்ல இல்ல இங்கதா இருக்கே ம் ஹ ஹ ஹ
பப்ளிக்டிரையின்ல்லா டரால் பண்ணுபோது பப்ளிக் ட அங்க ட்ரைன்ல டாய்லெட் ஸ்மெல் வரும்ல
அய்யய்யே
அந்த ஸ்மெல்லு வந்து எங்க வீட்ல டுவென் டுவென்டி ஃபோர் பார் செவன் அடிக்கு
ஏ நீ சொல்லு போதே ஒரு மாரி இருக்குடி எனக்
எப்டி இருக் இருக்க முடியு எப்புடி சாப்பிட முடியு சொல்லு
கஷ்டோ தாண்டி உம் பா அந்தளவுக்கு இல்ல
இல்ல இது நமக்கு தா ஹேண்டில் பண்ண தெரியலையா இந்த மென்டல அப்படின்னு யோசிச்சு பாத்தா எனக் ஒன்னுமே புரிய மாட்டேங்கிது கான விடையே இல்ல எனக்
ன்ன பண்றது
ம்
ம் ம் வேற ஆப்ஷனு இல்ல
து அவங்களுக்கு வந்து முட் நீ ல ப்ராப்ளம் இருக்கு நீ ல ப்ராப்ளம் இருக்கு முட்டில முட்டில ப்ராபளம்மு காலு வலி அவுங்களால பெண்டே பண்ண முடியாது அவங்களால டாய்லெட்ல உக் உக்கார முடியாது ஆனா வெஸ்டன் டாய்லெட் யூஸ் உன்ன மாட்டாங்க இந்டியன் டாய்லெட்ல வந்து நின்னுகிட்டே போவாங்க நின்னுகுட்டே போயி டாய்லெட் பூரா இது பண்ணி வச்சிருவாங்க அத ஒழுங்கா கழுவ மாட்டாங்க அப்டியே வீட்டுக்குள்ள வந்துருவாங்க
அஸ்ட்டோ
ம் ம் ம் அப்புரோ நம்ம பத்து நாளக்கு ஒருக்கா குளிக்க போ சொல்ற பார் அப்ப அந்த பாத்ரூம்ல அப்டியே அத கழுவி உட்டுட்டு வந்துருவாங்க
ம்
குளிக்கிற பாத்ரூம்ல அவுங்க குளிச் ப்புடியே அந்த இதல்லா கழுவி உட் காஞ்சி வறண்டு போயிருக்கு பாரு
ஆமா ச்சைக் கருமோ
அவுங்க குளிச்சுட்டு வந்தாங்கன்னு வச்சுக்க இப்புடித்தா நா வாழ்ந்துட்டு இருக்கே ஏ என்னோட அதாது எ வீட்டுக்கார் வந்து எனக்கு பொறுமை இல்ல அப்டின்னு என்னய திட்டுறாரு எனக்கு வந்து இத யார்ட்ட சொல்லி எனக்கு அழுக கூட டைம் இல்ல அப்டி இருக்கே நானு
உம்
நா வந்து இன்னொரு பொண்ணு இருக்கும்ல ஹைட்டு கொஞ்சோ கம்மியா நம்ம நம்ம கூட சொல்லிருந்தோ அதுகிட்டதா மேக்சிமம் சொல்லுவே
ஆமா சொல்லிருக்கா சொல்லிருக்கா அவ என்ட்ட உம்
அ அதுட்டதா மேக்சிமம் சொல்லி ஒரு மாரி இருக்கு ஒரு மாரி இரு இருந்தா அதுக்கு அவளுக்குதா ஃபோன் பண்ணுவே அந்த அதாவது தோணிக்கிட்டு இருப்பே அந்த மாரிதா இப்ப எ சூழ்நிலை ஓடிக்கிட்டு இருக்கு ஏதாவது ஒன்னு பண்ணணு ஏதாவது ஒன்னு செய்யணு அப்டின்னு கேட் ட்டா இன்னைக்குலா வந்து மறு ரியாதையே குடுக்கல இன்னைக்குலா வந்து மரியாதையே குடுக்கல போடி வாடின்னு பேசிவிட்டே உம் அவுங்க அம் மகன்ட்டே பேசி விட்டே போடி வாடின்னு பேசி விட்டே எல்லா புட்டு வச்சு எல்லா குருமாவ வச்சு சாப்பாடு குடுத்தா சாப்ட மாட்டாகலாம்
உம்
அவளுக்கு தோசதா வேணுமா
என்ன சொன்ன அதுக்கு
குடுக்க முடியாதுன்னே மாவே ஆட்டல நா எப்டி தோச ஊத்தி குடுக்க முடியு
ஆமா உம்
இங்கேல்லா மாவு வெளில வாங்க போனா தொண்ணூத்தொம்பதுருவா நூறுருவா சொல்லுவாங்க நா எங்கருந்து போய் வாங்குறது து
ஆமா ஆ
சின்ன புள்ளைகல்லா நல்லாருக்குன்னு சாப்ட்டு போதுக
அப்புறன்ன ம் அப்புறென்ன
இது அந் மனுஷந்திம் பானா இத நாய் தா திங்கும் அப்டின்னா கோவ வருமா வரா
ஆமா ம்
ஆரோக்கியமா கம்புள புட்டு உங்களுக்கு
சோ கடவுளே உம்
ம் இதுதா எ நெலம இதுல நா சண்டை போட்டா கத்தும் வீலு வீலு வீலு ஐயோ அம்மா என்னயே அடிக்கிறாளே கொல்றாளேன்னு கத் து அக்கம் பக்கத்தில இருக்கவைங்க பையா முஞ்சிலே முழிக்க மாட்ட
ம் ம் ம்
இதில்ல வற ஏன் பக்கத்துல இருக்க உங்களுக்கு நல்ல தமிழ் தெரியும்
என்ன சொல்லுவாங்க செரி
தொரந்த நல்ல கெட்ட வார்த்த தான் பேசும் எங்க அம்மா தம்மா ம்
எப்படி ஓட்டுற நீனு லைஃப்ப
து ஆ ஆனந்தமயமான வார்த் தைகள் தான் வரும்
வார்த்தைகள்ல வரும்
ஆனந்தமயமான வார்த்தைகள் அபூர்வ அபூர்வமான வார்த்தைகள் நம்ம வீட்டில இருக்கும் போது இந்த மாரி வார்த்தைகள்லாம் நம்ம கேட்டிருக்கவே மாட்டோம் கேட்டிருக்கவே மாட்டோம் அந்த மாரி வார்த்தைகள் ஐயோ இப்படிலாம் இரு ம் ஓகே
ம்